ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குது
ஆ என்ன பண்றீங்கோ
ஒன்னுல்ல சும்மதாருக்கோ நீங்க என்ன சாப்ட்டீங்க
நானா பிஸ்கெட் சாப்டோங்கோ நீங்கோ
ஏ காலைய்ல டிஃபனு
டிஃபனு தம் பிரியாணி சாப்ட்டங்க ம் ஆ காலில அதா
ம் ம் மதியானோ
மத்னோ
சேர் சேரி ஈவ்னிங்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்துருந்தாங்க வீட்டுக்கு
ம் யாருங்க எந்த ஃப்ரெண்டுங்க
உனக்கு தெரியுல அப்பாக்கு அந்த ஆங்கிள் அவுங்கோ பசங்க ரெண்டு பேரு வந்திருந்தாங்கோ
ஆ என்ன பண்ணீங்க என்ஜாய் பண்ணீங்ளா
இட்லி சாம்பார் சட்னி
ஆ
எல்லா செஞ்சுட்டு அவங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிட்டோ
உங்க பைய ஆர்மி அது எக்ஸாம் சொன்னா அது அப்ளை பண்ணிங்ளா
ஏய் அத அப்பொ அப்ளை பண்ணிட்டு சொல்ல தராங்கோ
ஆ பண்ணிடுங்க
அதா அது எப்டி லிங்க்கு
தெரிலங்க அது பேப்பர் உங்களுக்கு வெச்சினா அந்த லிங்க்கு கிரீன்ஷாட் லைனா அது நீங்க ஏத்தனு
ஆமா ம்
ஆமா ஆமா இல்லங்க ஒராட்டி
ஆனா அந்த வெப்சைட் ஓபன் ஆவ மாட்டன்ந்து வெப்சைட் ஓபன் ஆவ மாட்டன்ந்து
அதா ஒராட்டி போயி கேளுங்க கவன்மெண்ட்டு கவன்மெண்ட் ஜாப்ஸ் என்னன் வீந்திருக்கா அதெல்லா நீங்க அப்ளை பண்ணா நா வந்து ஏறேங்க நீங்க அப்ளை பண்லனா நா எப்டிங்க ஏல மு முடியு அது நெனைக்க முடியுமா அது பாக்க முடியுமா
அ
தெரிலங்க நீங்க வெளிய கேட்டு பாருங்க கவன்மெண்ட் எத்தின் பேரு இருக்காங்கோ அதலானு கேட்டு பாருங்க எப்டி எதன கவுன்மெண்ட் ஜாப்ஸ் மீந்தால்லா அப்ளை பண்ணுங்க நான் வந்து எக்ஸாம் ஏதுறே என்னய நா இது ஆய்ட முடியுமா நானு ஒண்ணுதா கான்சன்ரேட் பண்ண முடியுமா சொல்லுங்க அதெல்லா பண்லாங்க ஃபஸ்ட்டு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனா ஒரு ஐடியா வரு ஃபர்ஸ்ட் அஃப் ஆல் பயன நா கவன்மெண்ட் எக்ஸாம் நா ஏதுவங்க ஃபஸ்டு நான் இது இது நாள் கான்சன்ட்ரேட் பண்ண முடிமா அது மேல் கான்சன்ட்ரேட் பண்ண முடிமா ஃபஸ்ட் நீங்க அது அ ப்ளை பண்ணுங்க வந்தா பாக்லா ஆமாங்க அது நா பாத்துக்றங்க அதெல்லா இல் அது நா பாத்துக்கறேலங்க ஃபஸ்டு நீங்க இது பாரு
அவுட்டு
ங்க
ம் கேண்டிடேட் லாகினா அப்டியே இருங்க
ஹலோ
கேண்டிடேட் லாகின் இரு இரு ஆ சொல்லுங்க பாத்துட்டுதா இருக்க பாத்துட்டுதா இருக்க ஆமா ஆமா எனக்கு தெரியு ம்
ஆ
நா ஏதொன்னு பாத்துட்
அப்டே என்னா பேசுங்க்கா பாத்துட்டுனா ஒன்னு பண்ண முடியாது எதுனா அப்டேட் பண்ணுங்க இல்லனா அது எலிஜிபிலிட்டி த்ரீய விட முடியாதுல இப்பதா என்னென பண்ணாலு
ம் செரி செரி நாங்க பண்றோ
ம் ஆ பண்ணுங்கன்தா நானே பிரிப்பேர் ஆகனுனாலு நா வந்து டெரக்டா
ம்
அ
செரி செரிங்க ம் அதுல என்னென்ன கோர்ஸ் இருக் கு என்னா ஆ
ஒன்னு இல்லங்க ஈஸி க்ரேக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நீங்க இல்லங்க அது ரன்னிங்கு அதெல்லா கொஞ்சொ இருக்குணுனாங்க
அ
ஆ அவ்ளோதா ஆமாங்க ரன்னிங் எல்லா இருக்குமா
வெறு பேப்பரு பேப்பர் இன்டர்வியூ மட்டு கெடையாதா
ஆஹாங்க ரன்னிங் இருக்கு பஸ்ட்டு இங்க எக்ஸாம் எழுதிட்டீங் செலக்ட் ஆனா ரன்னிங்கு அதுல அ ஈஸியா உள்ளெக் போயிர்லாமா செகண்ட் இதுல ஃபர்ஸ்ட்டு இது பாடி என்னென்ன ப்ராப்ளம் இதால்லா பாக்குவாங்க
சிஸ்டம் வொர்க்
உள்ளக்கே சிஸ்டம் வொர்க் இல்லாங்க ம்
ம்
நான் ஐட்டி அங்க டெக்னிகல் அங்க டெக்னிக்கல்
ச்சர்லயு வெப்சைட் பேப்பர்ல சிஸ்டம் ஒர்க் அப்டின்னா இருக்குது
ஆங்க இது டெக்னிக்கலு டெக்னிக்கல் இல்லாமாங்க நான் டெக்னிக்கல்லுன் தா
இல்ல
இல்லாங்க எனக்கு நா பேசுன ரஜினி பா பாபாயி அதா சொன்னாங்க பாபாயி சொன்னாங்க அந்த அவரு சொன்னாங்க இது ரன்னிங்கு இது மேலதா ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணோ இது கொஞ்சொ அப்டி இருக்கு ஒர்க்கு ஒன் ஒன் டைம் கமிட்மெண்ட்டு இப்போ ஃபோர் இயர்ஸ் நீ கரெக்டா இருந்தா டுவல் லேக்ஸ் தேர்டின் லேக்ஸ் கைய்ல குட்த்து வெளிய அம்ச்சறாங்கொ இல்லன்னா நீ ஓ
இல்ல அப்டியே லாங் போகணு அப்டின்னா
லாங்க் போகணுனா போலாங்க அதுல நம்ம கைய்ல இல் லங்க திரியு பஸ்ட்டு பிரெசன்ட் இதுல ஆவனுங்க ம்
எக்ஸ்டென்ஷன் இருக்காதா
அ எக்ஸ்டென்ஷன் இருக்குங்க அதானே நா சொன்னது நீங் கேட்டாதானேங்க ஃபர்ஸ்ட்டு நா சொல்லது கேளுங்க ஃபஸ்ட்டு ஃபோர் இயர்ஸ் ஓகேன்னா அவுங்களுக்கு ஓ க்கேயானா வெச்சுக்றாங்க எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க உங்ளுக் ஓகே இல்லன்னா வெளிய தள்ளிறாங்க
ம்
வட்டி இருக்குல ஃபஸ்ட் அது ஐடி நான் ஐடி அசுல சம்மந்தமே இல்லையாங்க க டென்த்தாங்க டென்த் கிளாஸு சின்ன மேஸாங்க அவ சொல்லிந்து
ம்
ஒன்னி அவ்ளோ பிரிப்பேர் ஒன்னி இல்ல டேரக்டா க்ளியர் பண்லா
ம் எவ்ளோ மார்க்ஸ்கு என்ன அதெல்லா எதுமே சொல்லல ஹலோ
அது இருக்கு எயிட்டி அபோ தா இருக்குங்க மார்க்ஸு
அ
இதுல கூட ஈஸிய ஸ்கோர் பண்ணிட்டா கூடொ அந்த மார்க்ஸ்
டூ ஹவர்ஸ் வித் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் இங்லீஷ் நியூமரிக் க்கல் எபிலிட்டி ரீசனெங் அண்ட் மிலிட்ரி அப அப்டிட்டியூ
ஆங்க எத்தன நாள் பரவாயில்ல ங்
த்ரீ மாக்ஸ் ஃபர் கரெக்ட்
உம் எதனாலங்க ஃபர்ஸ்ட்டு ஏதனாலனு தெரியு
ஒன் மார்க் ஃபர் நெகட்டிவ் மார்கிங் புரிந்துதா
நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லங்க
இல்ல இங்க இருக்குது கரெக்ட் ஆன்சரா இர்ந்தா த்ரீ அவர் த்ரீ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸு
ம்
நெகட்டிவ் வந்தா ஒன் மார்க் போயிடு
ம்
ஜெனரல் அவேர்னஸ் ஹிஸ்டரி சிவிக்ஸ் ஜியோகிரஃபி கரண்ட் அஃபேர்ஸ் பாலிடிக் மிக்ஸு பேசிக் சயின்சஸ்
ம்
வர்பல் எபிலிட்டி இன் இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன்னா எர்ர டிட்டெக்ஷனு சினானிம்ஸு ஆண்டானிம்ஸு
ஆ ஸ்ருதி ஸ்ருதி அக்காவ கேட்டீங்ளா கவுன்மென்ண்ட் என்ன எக்ஸாம்ஸ் வந்துருக்க நெக்ஸ்ட் ஆகஸ்ட்
நா அவங்ககிட்ட எதுவு பேசல நா அவங்ககிட்ட எதுவு கேட்கல
அவங்ககிட்ட இல்லங்க அப்பாவே நெறைய பேர் தெரியல அப்பாக்கு கவுவர்மெண்டட் எக்ஸாம்ஸ் நெறைய வீந்து திருக்கா அசம் உன்னப்பங்க ஆகஸ்ட் தா நான் அங்க கேலண்ட்ரு ஒன்னி ஆவலங்க ஆகஸ்டு தானாக்கே யார் சொன்னதுன்னா இப்போ பேசியிருக்கங்க ஆகஸ்ட் தானேங்க கேலண்டர் ஓப்பன்
அப்டி இருந்தா தெரியிமே கூகுள்யே சொல்லுவாங்ளே
என்மோங்க ஜாப் கேலண்டர் தா சொன்னாங்கங்க
ம் ஜாப் கேலண்டர்
அது சொன்னாங்கன் தா அங்க நா கேட்டுங்கிற ஜாப் கேலண்ட ஆகஸ்ட்ன்னு தா சொன்னாங்க ஜூலை கூட இல்ல நா அதுக்கு தானே கேட்டு ட்டு இருக்க ம் ஆ ரெண்டு மாச ஃபஸ்ட் ஜாப் கேலண்டர்ல என்னன்ன ஜாப்ஷ்கு பாத்து பாத்துட்டு தானே பாத்தாதானே தெரியு பாக்காத இப்பத்துளந்து கொம்முனா இருந்த சைலெண்டா தா இருப்போங்க ட்ரை பண்ணாதாங்க எதுனாலு
ம்
சைலண்டா இருக்க முடியாதுங்க முன்னைக்கு போனோனா ஆ ஏதோ ஒன்னு திங்க் பண்ணிட்டே இருக்கணு ஏதோ ஒண்ணு பண்ணி தா இந்தா தா அங்க
ஆந்திர ப்ரதேஷ் கவர்மெண்ட் ஆஃப் யூஷிவொலி வெளிய தெர்த ஜாப் கேலண்டர் டூ தௌசண்ட் டுவண்டி சிக்ஸ்
ஆங்க என்னங்க சிரிக்கிறீங்க
நானில்ல அவங்க அப்பா
அ ஏதோங்க ஃபஸ்ட்டு என்னன்ன பண்ணாதானே அங்க போ முடியு ஒன்னி பண்ணாத சைலன்டா உட்காந்துன சைலன்டா உக்க்காந்துன இருக்குங்க நா பாருங்க மார்னிங் ஏந்து கேரி கட்கின்னு சாப்ட்டு திரும்பி களம்பிட்டு இருக்கே எவ்ளோ கஷ்ட இருக்குனு தெரியுமாங்க உங்களுக்கு தெரிஞ்சா பேசுங்க
எங்கெங்கே போனீங்க
இனிக்கா இனிக்கு ஒன்னி பண்ணலங்க இனிக்கு மெய்ல் பண்ணிட்டு உக்காந்துக்கணுந்தாங்க பார்க்ல உ்காந்துக்ணு ம் கமிஷ்னரு கப் டெப்யூட்டி ஆர்கிடெக்டு
ஏ அதனால என்ன யூஸு
அதனால ஒன்னு யூஸ் இல்லங்க அங்க அவங்க கனடால அவங்க பேசிட்டு இருந்தா நானு அவங்களுக்கு கொஞ்சோ ஹெல்ப் பண்ணுங்க ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணதா விட்டுட்டு இருக்காங்க இனிக்கு ஒரு நாள் ஒன்னு நாளிக்கு இது இன்டர்வியூ இருக்கு இது பண்ணீங்கன்னா ஒன்னு மண்டேலந்து நானு த்ரீ டு ஃபவ்
ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்து ஹோம் டிபார்ட்மெண்ட் போலீஸ் கான்ஸ்டபிஸு எஸ்ஐ வார்டன்ஸு எஃஎஸ்எல்
ஃபாரஸ்ட் அட் ஏபிபி எஸ்சி க்ரூப் ஒன்
உம்
மேல ஹைய்யர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அசோசியேட்டிவ் அண்ட் அ அசிஸ்டெண்ட் ப்ரொஃபெசர்ஸ்
ஆங்க உன்னு எத்தினி இருக்குங்க எல்லா அப்ளை பண்ணுங்க நா வந்து ஏதுற
ஆமா ஆமா எலுதுவிங்க எலுதுவிங்கோ
ங்க ஏத காட்ட எப்டிங்க இதெல்லா எல்லா டப்பா ஜாப்ஸ் இங்க இப்ப இங்க இருக்குதல்லா பெங்களூர்ல சும்மா நாம்கே வாஸ்கே ஜாப் பண்ணதாங்க ஒருத்தரு கூட லைஃப் மேல் கெரியர் மேல் ஃபோக்கஸே இல்ல இப்ப வந்தா போதுங்க நேட்டிவ் இருகாங்கல நா பாத்துட்டு இருக்க இப்ப வந்த போது நினைக்கிறாங்க நா இப்ப வந்த போதும்னு நனைக்கல அதுக்தா நான் இ பண்ணிட்டு இருக்கே
உம்
ஆ
ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் மட்டுதா உங்களுக்கு
ஆ
ஆகஸ் ஃபிஃப்டீன்த்
ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து
அது ஒண்ணு தா ஹோம் டிபார்ட்மெண்டு செப்டம்பர் ஃபிஃப்டீன்துக்கு வந்து இன்ஜினியரிங் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸு அக்டோபர்லந்து டிஎஸ்சி டீச்சர்ஸு லெக்சரர்ஸ் போஸ்ட்
ஆ இப்போ எனக்கு எங்கெங்க இருக்கோ அதெல்லா அப்ளை பண்ணிடுங்க டீச்சர் ஜாப் கூட் ந பண்றங்க
ஆ நீங்க பண்ணணுனா அவ்ங்க சேத்துக்கணு
ஆங்க ஆப் எக்ஸாம் என்னாதானே தெரியுங்க
நாட் குவாலிஃபைட பி ஏடு கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கணும்
இப்ப எல்லாம் இது எல்லாத்துலேயும் மைனஸ் மார்க்ஸ் இருக்காங்க
பி ஏ டி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அதுதான் பெரிய மைனஸு
பீ பிடி பக்கத்தில் வச்சுங்க பிடி உட்டுங்கன்னும் இன்னு எல்லா ஹோம் டிபார்மன்டு அது ஏதோ இருக்கு ப்பிங்க இல்லைங்க அதுங்கெல்லாம்
ஆ அதுங்கல்லாம் வரும்
அதுனலா வரும் இல்ல அதுக்குதான் அப்ளை பண்ணுங்க அதாங்க அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க
ஆ அப்ளை பண்ணுறோங்க நீங்க சொன்னால் நாங்கள் தட்ட மாட்டோங்க
ஃபாஸ்ட் நீங்க அப்ளை பண்ணிட்டு சொல்லுங்க நீங்க தட்டாதெல்லாம் இல்ல பர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு பேசுங்க
உம் சரி கண்டிப்பா
ஆ இங்க கஷ்டம் தெரியலங்க உங்களுக்கு இப்ப ஏதோ ஒரு ஜாபன்னு இங்க ரொம்ப பேரங்க ஃபேவர்ஸ் எல்லா வுட்டுட்டு பண்ணிக்கிட் இருக்காங்கங்க
ஆ
ஆ
சரி எல்லாமே அப்ளே பண்றோ நாங்க
எல்லாமே அப்ளே பண்ணாங்கன் நா சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு தெரியமாட்டேந்தீங்க காம்படிஷன் இல்ல காம்படிஷன் வுட்டுட்டா ஒருத்தர் கூட அவங்க லைஃப் மேல கெரியர் ஃபோகஷ்டா இல்லங்க
ஏ அப்ப நீங்க தா போய் எல்லோருக்கு கரியர் ஃபோக்கஸ் பண்ணிங்கிறீங்களா
நா சொல்லிட்டுதா இருக்கேங்க எல்லாருக்கு பாதி பேரு எ ஃப்ரண்ட் ஜாபே இல்லங்க எல்லார்ஸ் சைலண்டா உக்காந்து பியிர் சாப்ட்டு தூங்கிட்டுதா இருக்காங்க எனக்கு அது புடிக்காதாங்க நா இப்டி இருக்க
என்ன பண்ணின்ங்குறாங்க
சாப்ட்டு பத்துனு தூங்கிட்டு இருக்காங்க
யாரு
அல்லாருங்க நா போன ஏரியா மார்த்தாலிக் போனங்க ஒருத்தர் கூட பெட்டுமேலிந்து கூட ஏந்துக்க மாட்டன் ட்றாங்க அவ்ளோ சோம்பேறி ஆயிட்டு இருக்காங்க போறாங்கோ சாப்புறாங் உ எங்கனா போறாங்கோ திரும்பி பெட் மேழுவிறாங்க இதா நந்துட்டு இருக்குங்க எனக்கு இப்டினா புடிக்க மாட்டன்துங்க அதுக்குதான கொஞ்ச கரியர் ஃபோக்கஸா ஓடின்டுகறங்க நானு அங்க இருந்தப்ப கூட நல்லா ஓடவே முடில நானு பெட்டு அப்டிதா இருந்தங்க ஆநாலு நா ஓடி ந்தங்க ஆனாலு ஆவலங்க அங்க தெரியாதுங்கா கெரியர் எப்டி இருக்குன்னு அதுக்கு தாங்க நா இப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கே
ம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு வேல கண்டிப்பா வரு
ம் எப்ப வரமோ எங்களுக்கு தெரியலங்க நீங்க அப்ளை பண்ண உங்க மேல உங்க மேல தான்ங்க இருக்குங்க எல்லா
ஆ அப்ளை பண்ண நா என்ன இந்த